ஹலோ சும்மாதாம்ப்பா என்னப் பல்லவி முடிஞ்சிருச்சாப்பா
அதெல்லா லைவ் போட்டு வந்த இப்பதா இத முடிச்சிட்டு அம்பது
என்னடா போடா அம்பது இருக்கு
அதா சொன்னனே மூணவரு வெச்சி வுத்தாங்கடான்ட்டு
ஆ கரெக்டா எவ்ளோ மூனவர்தானா கரெக்டா லைவ்வ
இல்ல இப்பதா ரெ ரெண்ட ரெண்ர ரெண்ற அவருக்கு முட்ச்சோ
ஓ ஹோ ஹோ ஏ மூணாறு போறதுதானே
போல்ன ஜார்ஜர் வந்து நா போட்டது லைவ் போடுது தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் போட்டேன்
ஆ
எல்லா கரெக்ட்டா இப்ப அம்பதுல நிக்குது யாரும் பாக்கலடா அவ்ளவு இவ நா நா நாப்பது பேரு நாப்பது பேரா ஒரு முன்னூறு பேரு இறநூறு பேரு பாத்துருப்பாங்க அவ்ளோதா ஏன்னா அவ்வளோ பாக்கல
இல்ல அதிகமா எவ்வளோ எவ்வளோ வரைக்கும் போவு அதிகமா
அதிகமா போகுண்டா அது என்ன நம்மள ஒரு டூ கே த்ரி கேலா போக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோய கண்டினியூஸா வீடியோ போட ஆரம்பிச்சுட்டு இது லைவு கன்டினியூஷா போட ஆரம்மிச்சுட்டு அது கண்டினியூ கண்டினியூ பண்ணன் வச்சிக்கோயன் அதுவே அது ஆட்டோமெட்டிக்காக போக ஆரம்மிச்சிரும்
ம் பரவாயில்ல இப்பயே இறநூறுலாம் போதுல அதே பெரிய விஷயம்தான்
ம் ம் பெனியப்பா
அ
ஹலோ நீ எப்போல யூடியூப்பு என்ன கத
ஏ யூடிப்லா எப்பயோ ஏரக்கட்டேன
ஆரம்பிக்கிறதும் அப்டியா
டேய் எனக்குல்லாம் நா வந்து அதான் சொல்றனே எனக்கு வந்து இது வரைக்கும் நா எத்தன சே எத்தன சேனல் தெரியுமா ஓபன் பண்ணிருக்க நானு சும்மா சும்மா எனக்கு வந்து அப் ப்போதைக்கு ஒரு என்டர்டெயன்மெண்ட்க்கு வருஷம் வருஷம் சும்மா ஓபன் பண்ண திருப்பி அதய ஏரகட்டுருவேன் திருப்பி வேற சேனல் ஒன்னு ஓபன் பண்ணுவேன் ஒரு வாரத்துல திருப்பி அதையு ஏரகட்டுவேன் அவ்ளோதான் இன்ஸ்டாலயும் அப்டிதான் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் போட்டுனே இருப்பேன் ஒரு அம்பது போஸ்ட் போடுவேன் திருப்பி மொத்ததையும் டெலிட் பண்ணுவன்
ஆ
அப்டியே வச்சுப்ப ஒரு ரெண்டு வாரம் திருப்பி போஸ்ட் போடுவ திருப்பி டெலி இப்ப இப்போ கூட ஒரு ரெண்டு போஸ்ட் இருக்கும் என் ஐடியில போய் அதுவும் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும் அப்றம் எனக்கே வெறுப்பு அடிச்சிரும் டெலிட் பண்ருவே அது ரெண்டுத்தையும்
சூப்பர்ட்றா
நா அப்டிதாணா எனக்கு கொஞ்சோ கோளாரு நா ஃபர்ஸ்ட்டு உங்க லைவ்ல வந்துருக்கவே மாட்டேன் யூடியூப்ல போனா அப்படிய பட்டுன்னு லைவ்ன்னு காமிச்சுது சேரி உள்ள போய் பாக்கலா சும்மா விளையாடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு கேம் உள்ளே போயி ஏன்னா நீ சும்மா ஜாயின் குடுத்தா ஓகே பண்ண மாட்ட லைவ்ல வந்துட்டு உள்ள வந்தாதான் ஸ்டார்ட் பண்ணுவ நீ
ஐயோ அது வந்து என்ன சொல்றானா லைவ்ல ப்ரோ நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டா அதுக்கு எதுக்கு ப்ரோ லைவ் போட்ற ஒரே வார கேட்டுறாங்க என்ன பண்றது
ஆ கரெட்டுதான்
உங்க ஃப்ரண்ட கூப்ட்டு உங்க ஃப்ரெண்டஸ்லாம் கூப்ட்டு ஆரம்பிச்சி நாங்க எதுக்கு ப்ரோ லைவ்ல வந்து ஆட்றது எப்படி ப்ரோ நாங்க வந்து லைவ்ல ஆட்றது ட்றது அப்டின்னு கேக்குறாங்க நம்ம என்ன பண்ண முடியும்
ம் ஏன் நீல்லா ஆட மாட்டியா நீல்லா ஆட்லா ஆட்லால்லா
அதா சொன்னலடா இதுல நான்னால லேக் ஆகுதுன்னு சொன்னல்ல
ஆ ஆ ஆஸ்பெட்லதானா
ஆமா பெட்ட பாப்பேன் எப்பயாச்சு ஒரு மேட்ச் ஆடுவேன் அவ்ளோதான்
ஆ விருப்பம் இருந்தா ஆடுவ
அ மாரி ந ஒரு மேட்ச ஆடுவ அவ்ளோதான் நெட்வொர்க் கூட கெடைக்காதுடா அந் நேரத்துல நெட் ஓர்க் கெடைக்காது போ லேவ் லைவ் நல்லா போற் நேரத்துல நெட்ஒர்க் கெடைக்காது லைவ் லாக் ஆவுர நேரத்துல வேணா நெட்ஓர்க் நல்லா கெடைக்கு ஆரனூர்ல
ம் எனக்கே டவரே கெடைக்கல்டா எனக்கு அப்ப வேற உ லைவ் வேற போய் பாத்துட்டு பாத்துட்டு வரேனா அதுலே
அ சூப்பரு அன்லிமிடெட் இல்ல தானா உன்து
அன்லிமிடெட் கெடயாது உ லைவ் போய் பாத்துட்டு எப்ப நெட்டு சர்ன்னு காலியாதுடா சும்மா ஒரு செகண்ட் போய் பாத்துட்டு வரதுக்குள்ளயே
அது யூடியூப்ல் நெறய ஆப்ஷன் மாத்திக்கிறானுங்கடா பயித்தியக்கார பசங்க அந்த கமெண்ட் பண்றோ தெரிமா
ஆ
இப்ப நா வந்து புதுசா ஷெடியூல் ப போட்டு கமண்ட் நீ கமெண்ட் பண்ணிங்ன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆவுது இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேஷன் ஆவுது டங்கிலீஷ்ல ஆவாம
ஆ
இப்போ நீ ஒன்னு உ பேரு போடுறேன்னா உ பேருக்கு அர்த்தோ அப்டி இங்கிலீஷ்ல காட்டுது ஒருத்த வந்து த சொல்றதுக்கு அத ஆன் பண்லடா அது அது அப்டேட் பண்ணி வச்சுறாங்க யூடியூப்ல யூடியூப்காரே
ஆ
அதுன்னா கருமாந்திரன் தெர்ல அப்ப அது எப்டி ஆப் பண்ணணுனு தெர்ல அடுத்தது இன்னொரு அந்த அதே ஷெடியூல்ல இன்னொரு லைவ் போட்டேன்னா கர் ட்டா வருது
ஆ ஆ
அது எப்டின் தெர்ல ஏதோ புசு புசா பண்ணி வச்சுறான்டா
ஆ
அந்த இப்ப கூட யூடியூப்ல இன்னொரு அப்டேட் ஒன்னு வந்துது பாத்தியா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுலா மேல காட்றதுக்கு பட் என்னன்னா மேல வந்துச்சு
ஆ ஆமா ஆமா
அ எல்லாத்தயு அப்டேட் பண்ணி மாத்திரா இன்னு என்னன்னலா மாத்த போறான் தெர்ல
நீ ஏ அப்டேட் பண்றா அப்டேட் பண்ணாம வச்சுக்க வேண்ட்தான
அப்டேட் அவ பண்றான்டா நா வந்து பிளேஸ்டோர்ல தனியா பண்றது வேற
ம்
இவன்த இவ ஆப்ல குடுக்ற அப்டேட் வேற
ஓ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்டேட் அப்டியே வந்துருமா
ஆமா நா அப்டேட்டே பண்லியே ப்ளேஸ்டோர்ல யூடியூப்ப
ஆ
ஆனாலு உள்ள போனாலு புசா காட்டுது எல்லாமே
ஓஹோ
எதோ புதுசு புதுசா ஆப்ஷனலா வேற வுட்டு வச்சுறா
ம்
இன்னு நெறய வுட்டு வச்சுறா அதனால போயிட்டு எல்லாத்தயு ஆயி த்தி இரநூத்தி இருபத்தெட்டு சப்ஸ்கிரைபர் வந்துகிறா
அவனு வந்ட்டு என்னடா அவ்ளதானேடா பரவாலடா பரவாலடா வளந்துனே வரடா நீ
இன்னு இன்க்ரீஸ் ஆவணு
அவ்ளோ தா டூ கே த்ரீ கே அப்டியே போ போய்னேரு லைவ் போடுறது மட்டு நித்திராத லைவ் போடுறது மட்டு நித்திராத
லைவ் போடுறனால புசு புசா ப்ரெண்டஸ்லா கெடைக்குறாங்களா
ஆமா
இன்னொ தைசி கேம்மோட
ஆ
மொபைல் பேசி போலருக்குது சொரு சொருனு சொருறான்டா பய அவ கூட தா டெய்லியு ரூம் மச் அன்னுங்கிற
ஆ உ ஃப்ரண்டுவ புல்லா ஆவலாயா இத்தன பேரு ரெக்வஸ்ட் குடுப்பாங்க இல்லயா
எரநூத்தி நாற்பத்தஞ்சிஞ ப்ரெண்டு சொல்லுது
ஆ
அது அப்டி இது பேங்ல ஒரு போர்ல இருக்குறல
ஆ ஆ அ
எக்ஸ்ட்ரா அந்த நூறு ஃப்ரெண்டு ஃபாதரு ஃப்ரெண்ட்ரிக்வஸ்ட் காட்ற மாரி ஒன்னு வரும்பாரு
ஆ ஆமா ஆமா
அந்த ஆப்ஷன மட்டு முன்னூறு ஃப்ரண்ட்ஸ் வச்சில்லா
ஓஹோ
நா பாத்தீங்கன நல்லா வர ப்ளேஸு இந்த கான்ட்ரவர்சி அடிக்கிறானுங்க பாரு லைவ்ல வன்ட்டு
ஆ
அவங்க மட்டு தனியா ஃப்ரெண்டிக்வஸ்ட் குடுத்துட்டு லைவ் முஞ்சிட்டுக்கு அப்பறோ கூப்பி வச்சி நவுத்தி வுட்றது
ஓஹோ
நேத்து யூடியூபர் வெசஸ் யூடியூபர் தெரிமா
யாரு
எனக்கு இன்னேர்தனுக்கு
இன்னொருத்தன் யாரு?
எல் சி ஐ லைவ் ஹண்ட்ரட் கே
ஆ எவ்ளோ வச்சுன்னுக்குறா சப்ஸ்கிரைபரு
எதோ டூ கே ரீச் பண்ண போறா ‌போல ஒன் பாய்ண்ட் நைன் நைன் நைன்ட்டி ஃபைவ் வச்சுக்குறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர் நெனைக்கிற
ஆ
அவ அவ யூடிப்ர்னே எனக் தெரியாது
ம்
ஃபஸ்ட்டு மேட்சு போனோ நா அ அவ்ளோ ஆள்ல்ல அவ யூடிபர்னே எனக் தெரியாது இந்த டமுணு இவனு வந்ட்டு இன்னா பண்ணா கரகரனு எல்மட் போட ஆரம்பிச்ட்டா
ஆ
என்னடா இவுன்க மாத்தி மாத் ஏய் ஆ அப்பறோதா சொல்றாங்க டேய் அவ யூடிபர்றா அப்டின்றாங் ஆ
ஆ அவனுலே போட்னுருக்கானா
அவனு லைவ் போட்றான் போல்து லைவ் போறான் சாட்ஸ் எது போட்றதில்ல போல்து இப்போ
ஆ
இன்னா பண்ண கரகரனு வந்து ரெண்டு பேரு எல்மெட் போட ஆரம்பிச்னோங்களுக்கு
ஆ
ரெண்டாது ரெண்டாது மேட்ச் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சி ஓன்னி கெட்டுன் தோத் தோத்தானுங்க
ஆ
ரெண்டாது மேட்ச் மப்டி எனக் தெஞ்சிச்சுல அவ யூடிபர்ன்டு உடலியே போற கர கர கர கரன் தேய்க்றா எமோட்ட உடவே மாட்ட அட்ச்சு நவுத்துர புச்சினு
ஆ
அவுங்களா வந்து முழிக்குறான்ங்க அந்த யூடிபர் என்ட வந்து பேசவே இல்லயே
ஆ
ப்ரோ அந்த எல்சி லைவ் கூப்டு ப்ரோ நா பாத்துகிறன்ட்ற
ஆ ஆ
இல்ல ப்ரோ அவ ஃபிரிங்கல்ஸ் லவ்வு இருக்குறா ப்ரோ கூப்ட்டா வரமாட்றா ப்ரோ அப்டின்றாங்க
ம் ம்
ஈஸி கே முன்னான வெயிட் பண்ணுன்க்குறோ அவ வேற மானாவரியா கேட்டுன்க்குறா
அ
இப்படி சொல்றா இப்படி போய் கூட்டுனு வாடா அவன அப்டி சொல்றா அப்படி போய் கூட்டுன்னு வாடான்னு அப்டி மானவேரியா கேட்டு கூட்ன்னு வர சொல்றா
அ
ஒரு ஏசிடி போய்ச்சு நேத்து நைட்டு
எச் ஆர் பொன்னிக் சினிமா வக்கிறது பதிலா உ உன்னோட யூடியூ பேரு வைக்கறதுதான யூடியூப் சேனல் பேர
நா இந்த கில்டு மெயின்டைன் பண்ணது பாக்கனு கில்டு எப்டின்னா ஒரு லெவலு கொண்டு வந்துட்டனா போதுடா நான் இந்த கில் வெளியே வந்துட்டு எனக்கு தனியா அப்டியே பேர் வச்சுட்டு மாத்திருவேண்டா
ஓ வி கே ஜி விகே ஜி போர்ட்ஸா இல்ல விகேஜி ஆர்மியா
ஒன்லி வி கே ஜி லைவ்ன்னு வைப்பன் இல்ல விகேஜின்னு வச்சுப்பே
வெறும் வி கே ஜி மட்டு
ம்ம் வி கேஜி இல்ல வி கேஜி லயரு
அதா வி கே ஜி மட்டு வச்சிடறா வி நீ வேணா வி கே ஜி லைவ்ன்னு வச்சுக்கோ பேரு வேணா
ஆ ஆ ஆ
கெண்டு பேர் வந்து வி கே ஜினு தன்த்தனியா வச்சிரு நல்லா இருக்கோபா அ
கில்டுக்கு நம்மளுக்கு ஆர்வமா வரணுமே
கில்ட்டுக்கா அதெல்லா அதெல்லா உனக்கு எது நீ ஆரம்பிச்சா வந்துருவாங்க உன்னால ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கெரைபர் வச்சினுக்கிறே
இது இது ஆயிரம் சப்கெரப லைவ்ல வந்து எத்தனை பேர் பாக்குறாங்க தெரியுமா
அ
லைவ்ல வந்து ஒரு ஐநூறு பேர் முந்நூறு பேர் தான் பாக்குறாங்க இப்பதைக்கு இன்னும் ரெண்டாயிரம் மூணாயிரம் போனாதா அதிகமா பாக்க ஆரம்பிப்பானீங்களே
அ நானே வரவேன்டா மச்சா நீ போன் பண்ணிட்டேனா கில்ட
அ அ
வந்து உ பேர் தானே மாத்தணு கூட மாத்தடுறே சரில எனக்கு
பேர் எல்லா மாத்திர்லா அது ஒரு விஷ்யோ இல்ல
வி கே ஜி கில்லி
வி கே ஜி பில்லியா
அ அ
நான் நீ மாட்ட போறியா
சொல்றே ஒன்மணா சொல்றே
அ ஹ
யாருக்கு இல்லது வெச்சாரா
ஹச் ஆர் வந்து நாங்க பசங்களா சேந்து ஓப்பன் பண்ணதுற கேம் வர தெரியுமா
அ அ
நாங்க பசங்களா இல்ல இல்ல கேம் ஆட்ற பசங்களடா கேம்ல இருக்கானு தெரியுமா
ஓ அங்க கேம் ஃப்ரெண்ட்ஸா
கேம் பிரஞ்சலாம் சேர்ந்து ஓபன் பண்ணது அந்த கில்டு எ ச் ஆர் பேதர்சன்ட்டு அது எட்டு வந்து எச் ஆர் ககாஷின் ஒருத்தரு இருப்பாரு
ஆ
அவரு பி அந்த பீடி அந்த அ தெரியல நம்மளுக்கு ஏன் அந்த பீட்டா போ பேனர்ல இருந்து ஆள் ஆளே காணம்
ஓ எப்பா இப்ப எல்லா தூக்கிட்டாங்களா அந்த மாரி வெளாட முடியாதா லேப்டாப்லா
யாருன்னு தெரில பீட்டலா ஆட்ரதுக்கு ஆட ஆடவே முடியல பீட்டல்லா ஃபுல்லா மவுஸ் கண்ட்ரோல் தா
அ
மவுஸ்ல ஒன்னும் பண்ண முடியாது எத ஏதோ நம்ம ஃபோன்ல இருந்தா கூட பண்லா மவுஸ்ல எப்டி ஒரு மவுஸு வச்சு நீ இன்னா பண்ணுவ
ஓஹோ
ஃபோன்ல ஆற மாரி ஆட முடியாத ஒரு மவுசு வச்சி ன கேக்குற மவுசு புடுச் கீ எந்து ஓர்க்காவல கீ போடல எப்டி ஆடுவ அப்டியே தென்னறா இவ செரி இரு நா போன் பண்ற இரு வீட்ல கூப்புறாங்க
ச ச